கேக்குதா உம் ன நடந்துக்கறேன் வெரி குட்
ஆஹ் ஆஹ் ஆமா ஆஹ் டென் மினிட்ஸ் முடிஞ்சாவே போதுமா அது டுவல் மினிடஸ் வரைக்கு டுவல் மினிட்ஸ் போய் தான் கட் ஆகுது எனக்கு பயமா இருக்குது அதுக்கு மின்னாடி கட் பண்ணா ஏதாவது அமௌண்ட் இதாயிருமா அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியில அதனால தான்
படி வந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் பேசணும் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கு மேல கூட பேசலாம் டென் மினிட்ஸ் மேக்சிமம் பேசுறா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஆமா நீ நைட் என்ன டின்னரு
நான் இன்னிக்கு வந்து என் ஹஸ்பண்ட்கு வந்து இடியாப்பமும் தேங்காபால் செஞ்சு கொடுப்பேன் அ இன்லாஸ்க்கு வந்து இட்லி ஊத்தி சட்னி செஞ்சு வச்சுட்டேன்
உஹும் உஹும் சரி சரி
நான் எனக்கு இடியாப்பம் போடவே வராது ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே வந்து ஒரு பு்ரோ மாரி ஆயிட்டேன்
ஆஹ் அந்த மாவரைச்சு வச்சுட்ட போது எனக்கு இடியாப்போ டக்குனு போட்ட பட் எனக்கு சீக்கிரமா காஞ்சு போயிடுது எனக்கு அந்த சாஃப்டனஸ் ரொம்பதாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டே இது சீக்கிரமா ட்ரை ஆயிடுது ப்ச் அப்போ சுடு சுடா சாப் தான் நல்லா இருக்கு
ஆமா அது சொன்னீங்களே கரெக்ட்டு சுட சுட சாப்டா நல்லா இருக்கு கொஞ்சோ ஆருனா வந்து ஒரு மாரி ட்ரையா றமாரி இருக்கு நம்ப ஏதாது மிஸ்டேக் பண்றோமா இல்
அப்டிதான் இருக்கு ஆஹ் அவ்ளோ சாஃப்டா இருக்கும் அவங்க எவ்ளோ இது பண்ணிதான வைக்கிறாங்க பாக்கெட்ல தான வைக்கிறாங்க அது எப்டி சாஃப்டாவே இருக்கு
அது வந்து ஆக்சுவலி வந்து அவங்க கான்ஃபிளார் யூஸ் பண்றாங்க நான் அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்தேன் கான்ஃபிளார் போட்டு அ ப்ச் உம் அந்த தண்ணிய வந்து இந்த மாவுல கலக்கும் போது அது வந்து சாஃப்டா இருக்கு ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஆனா கூட சாஃப்டாவே இருக்கு க்கு அது அதுதான் நான் வந்து இது இந்த யூடியூப்லலா வந்து டிப்ஸ் சொல்லுவாங்கள அத உக்காந்து ட்ரை பண்ணிப் பா ப்ப எப்பயாவது அப்போதான் தெரிஞ்சது இது கான்ஃப்ளார் போட்டா தான் வந்து சாஃப்ட்டா இருக்குன்னு பட் வந்து கான்ஃப்ளார் வந்து அவ்ளோ ஒடம்புக்கு நல்லது கெடையாதுல அதனால வந்து அது யூஸ் இல்ல சுட சுடவே சாப்ட்டு முடி க்கிறது
ம் ஹும் சரி சரி சரி
ம் ஏனா இ இந்த பையன் வந்து நல் ஸ்கிரீன் டைம்னாலே ரொம்ப எப்போவான் ஃபோன் எடுத்துட்டு உக்காந்துப்பான் அவங்க தாத்தா ஃபோன் பாத்துட்டுருப்பாரு ஃபோன புடிங்கி இவன் பாத்துட்டுருப்பான் இவனோட ஸ்கிரீன் டைம்ம கொறைக்கறதே எனக்கு வந்து இவுரு பெரியப்பா சுடா இருக்கு பட் மத்யான் நேர ட்ல முடிய மாட் டேங்கிது ஏனா நானே ரொம்ப டயர்ட் ஆ காலைல இருந்து அந்த ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கு வேல கரெக்ட்டா இருக்கு எனக்கு என்னா வேல செய்வனே தெரிய மாட் டிங்குது அவ்ளோ வேல செஞ்சிட்
வேல செஞ்சுட்டுருப்பே செரி செரி செரி ஓகே என்க்கு சாட்டர்டே வு சாட்டர்டே சண்டேதா கொஞ்சோ அரக் துப் பெறகு அ சாட்டர்டே கூட இல்லா சண்டேதா கொஞ்சோ அரக்கப் பறக்க இருக்கோ மத்தபடி மத்த நாளெல்லா கூல் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சாவென் இதே ஆக் திம்மம் எயிட் தேர்ட்டி எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ள வேலய முடிச்சிடுவே அதுக்கப்பறோ ஃப்ரீயாதா இருப்பே
ம் எனக்கு அந்த மாரி இல்லல்ல கா காலைல ஏயின்ச ஒடனே ஃபர்ஸ்ட் வாசல் தெளிக்கணு அப்றோ வந்து கிளீன் பண்ணணு உள்ள வந்து டீ போடணு அப்புறோ எல்லாருக்கும் குடுக்கணு இவனை எழுபுணா இவனுக்கு டிரஸ் பண்ணனு பிரேக் ரெடி பண்ணனு அப்றோ எல்லாருக்கு குடுக்குணு இவனுக் ஊட்டி விடணு பின்னாடியே ஓடுனு இவ அம் சி வுட்டுட்டு ம் இ ஒன்னு வந்து என்னோட ஃபாதர் இன் லா என்னுடைய மாமனார் கூட்டு போவாரு இல்லன்னா எ ஹஸ்பண்ட் கூட்டு போய் விட்ருவாங்க அப்றோ வந்து சாப்ட்டு முடிச்ச எல்லா சமானு கழுவனு திருப்பியு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணனு எ மாமியார் என்ன பண்ணுவாங்கனா வெளில அந்த வெ வெறகடுப்பு இருக்குல்ல அத வச்சுட்டு உட்காந்துருவாங்க அவங்களுக்கு எல்லா திங்க்ஸு எடுத்துட்டு போய் நா குடுக்குணு
செரி செரி செரி செரி
அஹ் இந்தி இந்த இந்தி விட்டு போயிடுச்சு அது விட்டு போயிடுச்சுன்னு கூப்பிடுவாங்க அது எடுத்துட்டு போய் குடுக்கணு ஹ அது திருப்பி அதெல்லாம் எடுத் த்து வந்து திருப்பி அடுக்கணு அங்க இது சாப் படினா வடிச்சிரு இருக்கங்களா அதெல்லா எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கணு அந்த சாமான் எல்லா கழுவி வை தரனு வீடு பெருக்கணு அதோட இந்த பாப்பாவ நடுல பாக்கணு என் பொண்ண ஐயோ எனக்கு அப்டியே வந்து வேலயே இருக்காது ஆனா வேல அதிகமா இருக்கிற மாரியே இருக்கு ஒரு சாப்பாடு செய்றதுக்கு இவ்ளோ வேலயானு அப்டிங்கற மாரி இருக்கு
செரி செரி செரி
இந்த ஒரே கடுப்பா இருக்கு இல்ல துணி எதாது தெவச்சன்னா வாஷிங் மிஷின் அது போய் காய வைக்கணு நாடுவுல எதாது ஒரு வேல வந்துகிட் ட்டே இருக்கு
எனக்கு இவந்தா டாகு தா பிரச்சன அவனுக்கு கொஞ்ச உடம்பு செரியில்லாம இருந்துச்சா டிக் நெறைய வந்துச்சு பூச்சிங்க இப்போ அதுதா‌ எனக் எக்ஸ்ட்ரா வேல எப்டினா அவனுக்கு மருந்து குடுக்கோணு அப்புறம் அவன குளிப்பாட்டி வுடேனு ரெண்டு ஷாம்பு குடுத்துருக்காங்க வீக் ரெய்லி ஷாம்பு ஒன்னு த்ரீ டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ற ஷாம்பு ஒன்னு த்ரீ டேஸ் ஒண்ஸ்சு த்ரீ டேஸ் ஒன்ஸ்சு குளிக்க வைக்கனு அது வீக்லி ஒன்ஸ் சோ ஒரு டைமு அந்த ஷாம்பூ போட்டு குளிக்க வைக்கணு ஓ அது ஒண்ணு அதுக்கப்பறம் மாத்திர மருந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்டு அப்டின்னு சொல்லிட்டு மாத்த அவனுக்கு தனி தனியா கொடுத்து சார் மாத்தர சாப்ட மாட்டாறு ஐஸ்கிரீம்ல வெச்சு குடுக்க சொல்லிருக் இருக்காங்க சாருக்காக ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோ செரியான சேட்ட புடிச்சவங்க அது நம்ம எதாவது பாக்காத மாரி இருந்தோம்னா கரெக்டா நடந்துக்குவான் பாத்துட்டோம்னா எதாவது நம்ம நம்ம பொர்லு எதாது இருந்துச்சுனா தூகி போய் ஒலிச்சு வச்சுக்குவான் குடுக்க மாட்டானா
ம் எங்க நாங்க வந்து இன்னிக்கு என் பசங்க வளக் வளக்ரதே எனக்கு கரக்டா இருக்கு அதுக்கபரதான்
ஆ ரொம்ப சேட்டை புடிச்சவன் ஆஹ்ஹ் சேரி சேரி சேரி ரொம்ப சேட்டை புடிச்சவங்க ஓவரு சேட்டைங்க அடங்கவே மாட்டான் மேல மாடி போயிட்டு மாடியில பா மாடியில இருந்தா பரவால்ல அந்த திட்டு இருக்கு பாருங்க அந்த திட்டு மேலைய மாடியில அந்த திட்டு இருக்கும் பாருங்க ஆ அந்த திட் திட்ல மேல ஏரி ட்டு நடப்பாங்க நம்மளுக்கு பயமா இருக்கு உழுந்துருவாங்க அப்படின்ட்டு ஆ ஆஹ செரி செரி செரி செரி செரி
இவன் தூங்குறதுக்குள்ளயே எனக்கு ஒரு எனக்கு செம கடுப்பாயிடு இவன் தூங்கிட்டானா ஓகே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நான் தூங்கிட்டு இருந்தேனா என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அவ பாட்டுட்டு விளையாடிட்டு இருப்பான் அவன் பாட்டுட்டு அவன் வேலைய பாத்துட்டு இருப்பான் அவனுக்கு ஏதாவது தேவைன்னா வந்து கூப்பிடுவான் இல்லையா ஆ போயிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லுவான் அப்பா இல்லையா மாமனார் கிட்ட சொல்லுவான் அவளதான் என் பயங்கிட்ட இருந்து நல்ல ஹேபிட்னா வந்து எதுவுமே என் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அவனுக்கு தேவையானது நான் குடுத்துருவேன் அவ கம்முன்னு படுத்துட்டு இருப்பான் அவ வேலையா நைட் இப்போ இந்த டைம்ல தூ இப்ப வந்தாதான் கொஞ்சம் அப்படியே நீ வந்து இது பண்ணுவான் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நீ இது பண்ணாத அது பண்ணாதநு தூங்க் அப்படியே கொஞ்ச நர ஓ டென் பைவ் மினிடஸ் டூ டென் மினிட்ஸ் தான் தூங்கிடுவா அவ்ளவுதான்
சேரி சேரி சேரி சேரி ஓகே ஓகே
இந்த லைட்டை மட்டும் தான் ஆஃப் பண்ணக்க கூடாது ஆப் பண்ணிட்டா சார் க்கு வந்து இது கடுப்பாயிடும் அம்மா நீ இது வெச்சுருவா அது எடுத்துட்டுவா ஏனா நம் தூங்கற வெக்க போறேன் தெரிஞ்சுரு ஏக்சுலி மத்தியானத் தில் இவ தூங்க மாட்டா ம் எ ரூம்க்கு வந்தா எங்க ரூம்க்கு வந்தா தூங்க மாட்டா தூங்கிருவா மாமனார் ரூம்ல இருந்து தூங்க மாட்டா அவனுக்கு தெரியு இங்க வந்தா எங்க அம்மா என்ன தூங்கி வச்சிருவாங்க என்ன பன்னா அந்த ரூம்லயே இருப்பா இந்த அடியே சந்திரமுகி மாரி இந்த கேட்ட பாத்தாலே பயமா இருக்கு அப்படின் சொல்லுவாங்களே அதே மாரி தா இந்த டோர பாத்தாலே பயப்படுவா வரமாட்டா இந்த பக்கோ கால் கூட வெக்க மாட்டா அந்த ரூம் இர்க் அப்படியே வந்த உடனே அந்த ரூம் ஓடி போயிடுவா டேய் வாடா வாட் டா வாடான் கெஞ்சுவே நீ என்ன வேணா பண்ணி நீ அலு என்ன பண்ணு எனக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அப்படின் சொல்லுவா இவன தூக்கிட்டு வந்து இதுல போட் டு தூக்கிட்டு வந்து உள்ள மூடுனுனா அழ ஆரம்பிப்பா கத்தி கத்தி அவுங்க என்ன பண்ணுவாங்க இவ அவங்கதா சொல்லுவாங்க தூங்க வெய்னு அவங்களு வந்து தூங்கலான பரவால்ல தூக்கிட்டு போறோ அப்டின் சொல்ட்டு தூக்கிட்டு போறாங்க இதுக்கு எதுக்கு என்னைய இதுக்கு அந்த பருத்தி மூட்ட அங்யே கடகட்டுமே ஆகு எனக்கு அந்த மாரி அப்டிதா இருக்கு எனக்கு செம சிரிப்பா வரு இது வேற அம்மா அடிச்சுட்டா அது வேற சொல்லுவா
ஆஹ் ஆஹ்
கவே மாட்ட அந்த டைம்ல அவன் கிட்ட எதா கொஞ்சி பேசிட்ருப்பே
சேரி சேரி சேரி
அ உங்க டாக்கென்ன பேரு வச்சிருக்கீங்க
ஷீரோ சின்சான் ஷீரோ
என்ன ப்ரீடு
பொம்ரேனியன்
ம் சூப்பர் சூப்பர் அது கத்தாதா ஒர் ரே ஒரு இருக்கிறனால
ஒரே கத் வெளிய யாராவது போனாங்கன்னா கத்துவாங்க யாராவது அந்நியமா பண்ணானா கத்துவா
ஓ அ செய்வான் அ சொல்லுங்க சிங்கில்டாக் இருந்தா கத்துவாங்கல்ல அந் மாரி எப்போம்
அப்படியெல்லா இல்ல எல்லா எல்லா டாகு அப்படி எல்லா இல்லையே
அப்டியா இல்ல ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தி டாக் வளத்தாளா அவ வந்து ஒரு பொமேரியன் ஒரு சிஜ்ஜு வச்சிருந்தா ஆ அந்த வெ பொமேரியன் வந் து நைட்டான ஒடனே வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு அவ வந்து பயப்படுவ அவுங்க ஏரியால யார் ம்மே வளக்கறதில்ல அவுங்க மட்டுந்தா வளர்த்தாளா அவுங்க அக்கம பக்கம்லா கா கத் கத்த ஆரம்பிச்டாங்க என்ன டாக் கத்துது டாக் வச்சிருக்கீங்களா அப்டி இப்டின்னு ஏனா அவுங்க முஸ்லீமா அன்னால வந்து டாக்கு வளக் கூடாது அவுங்க வந்து டாக் வச்சிருக்கீங்களா டாக் வளக்கறீங்களா அப்டி இப்டின்னு கேக் க ஆரம்பிச்ட்டாங்க அத்னால வந்து அவ பயந்து அந்த டாக் வந்து போய் குடுத்துட்டா
ஓகே ஓகே ஓகே
அது சிங்கிளா அந்தக் அந்த ப்ரீடூ இல்லாதனால கத்திக்கிட்டே இருந்துது போலருக்கு எதுக் கத்துதுன்னே தெரியாம கத் திட்ருந்துது அது
ஆஹா அப்படியல்லா இல்ல இங்கயூ நம் பக்கத்து வீட்டுல எல்லா பக்கமூ டாக்ஸ் இருக்குது அந்த மாரி எல்லா கத்துற மாரி தெரில ஒவ்வொரு நா ஆய் ஊளையிடுங்க அது அது எதுனால அப்டின் தெரில அது நெறைய சொல்லுவாங்க
ம் ஆனா அந்த ஷிஜ்ஜு டாக் ரொம்ப சைலண்டாருப்பா
ஆ ஆமா அது கையிலயே அடக்கமா இருக்கூ
இது துவன எல்லா கத்தோ உம் அது ரொம்ப சைலன்டா இருக்கான் ஷிஜு ரொம்ப சைலண்டா இருக்கா அதுக்கு வந்து அவுங்க அவ்ளோ பாத் துக்கறாங்க குளிப்பாட்றாங்க வேக்ஸ் சின்னேஷன் போடுறாங்க
உம் இவனுந்தா அவ்ளதா குளிப்பாட்றோ குளிப்பாட் டோ வீட்டுக்குள்ள மட்டுந் தா விடமாட்டோ அஹ் நாங்க அந்த இந்த நெல வாசப்படி இருக்குல்ல அது மட்டும் லாக்பாகு இரும்பு கேட் போட்ருக்கோம் பேக் சைடுக்கும் ஃபிரண்ட்டுக்கு அது மட்டு இரும்பு கேட் மட்டு போட்டு மெயின் டோர் லாக் பண்ண மாட்டோ அ இரும்பு கேட் மட்டு லாக் பண்ணிட்டு அஹ வெளிய வுட்டா ஓடி போயிருவா வரவே மாட்டா காமோன்டு சுத்தி சுத்தி வருவா அவ்வளா தான் இதுதா அவனோட ஏரியா ஃபுல்லா கமோண்டு சுத்தி வர்றது காலு கார் படுத்துக்குவான்
நா பர்வால பர்வால அந்த டாக் வந்து அது இது எல்லாரு கால் கீளெட்டும் படுத்துட்ருக்குமா அ வீட்டுலதா அவுங்க வந்து இருக்காங்களா அதனால இந்தா உங்க கால்கிலேயே தூங்கிட்டு இருக்கு ஆனா வந்து பாத்துட்டு இருந்தே நா இந்த ஷிக்ஜு டாக் வந்து ஒரு மாரி அது பர்சியன் கேட்டிருக்குல்ல அந்த மாரி இருக்கு அது
உம் உம் சரிங்க சரி சரி
ஓகே லெவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு
சரி ஓகே
ம்